ஹலோ கேக்குதாப்பா
கேக்குது ஹலோ
என்ன
ஒங்குளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ம்
என்ன பண்றீங்க இப்பதா வந்து ஃப்ரீயாகி வந்து ஒக்காந்துருக்க
யுமி ஆ ஓகே
சேரி சேரிப்பா பையன் தூங்கிட்டானா
ஆ தூங்கிட்டான்
சரி
என்ன சாப்பாடு செஞ்சீங்க மதியோ
இன்னைக்கி வெள்ளிக்கெழமல்ல அதனால சாம்பார்தா சாம்பார் கேரட் பொரியல்
ஆ சாம்பார் என்ன போட்டு என்ன காய்கறி போட்டு வச்சீங்க
ஆ கத்திரிக்கா வெண்டைக்கா மாங்கா மூணூ போட்டது
ஆ
கொஞ்சோ நெய்
நானு சாம்பார்தா வச்ச
ம் ம் ம்‌ ம் அ சைடிஷு
கத்திரிக்கா கறி
ஓஹோ சேரி சேரி சேரி நீங்க எப்டி வப்பீங்க சாம்பார
ம் சாம்பார் கரெட்டா வதக்கிப்ப வதக்கிட்டு பருப்பு தனியா வேக வச்சிருவ‌ ஃபஸ்
ம் ம்
‌ வச்சுட்டு மிளகா வதக்கிட்டு ஹலோ கேக்குதா
ம்
அப்றோ காய்கறி காய்கறியலா அதோடே போட்டு நல்லா வதக்கி அ ஒரு விசில் வச்சுப்ப எனா வே க ரொம்ப நேர் டியு உசில் வச்சு ப்ப அப்புறமா வெந்ததுக்கப் பருப்பு தண்ணி எடுத்து ஊத்தி அதுக்கு முடியே புளி கரைப்பு ஊத்தி கொதி க்க வச்சு அப்புறோ பருப்பு தண்ணிய ஊத்தி ரெண்டு கொதி வந்ரு
சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வீட்டு
சாம்பார் பொடிலா இது வரைக்கு யூஸ் பண்ணாதே கெடையாது
நா அ ஓ ஓகே ஓகே ஒகே‌ நீங்க வீட்டு கொழம்பு மொளகாத்தூள்தா யூஸ் பண்றீங்கல
நீ சொல்லவே இல்ல ம்
ஓ அப்றோ நா நானு யூஸ் சொல்லாத நா வந்து எப்புட் அ எப்பொழுது போலதா பருப்பு வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஜீரகோ பூண்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வேக விட்ருவ அ விசில்லு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அது எ எடு ட்டு காய்கறி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு மொளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நார்மல் புளி கரைசல் எடுத்து ஊ ஊத்திட்டு தாளிச்சி‌ கொட்டிடுவேன்
ஆ ரசம் எப்டி வைப்பீங்க
இன்னைக்கு ஏதாவது பேசுங்க ரசமா ஹலோ
ஆமா ஆமா
அ
ஆ அது புளி ஊற வச்சதுக்கு அப்பறோ அத கரைச்சி எடுத்ததுக்கு அப்பறோ மஞ்சத்தூள் அதுலயே வந்து நா வந்து இடிச்சு எடுத்துப்பே அந்த மிளகு ஜீரஹோ பூண்டு மூணுத்தையு இடிச்சு எடுத்துப்பே அப்டி இல்லாதனா ல மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிடுவே தக்காளி ம் பூ பூண்டு மிளகு ஜீரகோ மூணத்தையு அ நாலத்தையு போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அத அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ர புளிக்கரசல்ல மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு ஆ தாளிச்சு கொட்டிருவே எல்லாமே தா பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையு போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு ஒரு கொதி வந்ததுக்கு அப்பறோ இறக்கி வச்சிருவே எங்க அம்மா இதுல ஒரு டிப்ஸ்சு சொல்லுவாங்க கொதி வந்து அ அந்த கொதி வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்பறோ கொஞ்ச வந்து அந்த தண்ணி அ அஹ் கோல்டு வாட்டர் இருக்குல்ல ஐஸ் வாட்டர் கெடையாது நார்மல் வாட்டர் அதுல கொஞ்சமா அதுல மேல ஊத்துனா அது என்னக்குன்னு தெரில அது சொன்னாங்க ஒரு டைம் அதனால நா அடிக்கடி அத செய்வே அந்த வாசோ போகாம இருக்குமோ என்னமோ தெரில அது சொல்லுவாங்க
ஓகே ஓகே நானு அப்டிதா இப்ப ரீசன்ட்டா ஆ மிளகு ஜீரஹோ அது மொத மிக்சியில ஒரு நுணு க்கு ஒரு அடி அடிச்சுட்டு அப்பறோ பூண்ட அதுக்கப்பறோ போட்டு அப்பறோ தக்காளிய லைட்டா போட் டுற அடி அடிச்சுட்டு புளி கரச்சல்ல மஞ்சள் தூள் பெருங்காய தூளு உ ப்பு மிளகா எல்லா போட்டு கரைச்சி அதோட இதையு எடுத்து ஊத்தி கொதிக்க வைக்கிறது தா அதே மாரிதா எங்க அம்மாவு செய்வாங்க அ தண்ணி கொதிச்சு நிப்பாட்டுற நேரத்துல கொஞ்ச தண்ணி எடுத்து ஊத்தி மூடி போட்டு கொத்தமல்லி எலைய போட்டுருவாங்க
போட்டுருவாங்க ஆ
லாஸ்டா கடுகு தாளிச்சு கொட்டுவாங்க
ஓகே ஓகே ஆ ஆ ஆ நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ஸ்வீட்டு இல்ல பேக்கிங் ஏதாவது பண்ணீங்களா இன்னிக்கி
அ இல்ல சிஸ்டர் இன்னிக்கி ஃப்ரைடே ஒர்க்கா இருந் ச்சு வீடெல்லா தொடச்சே ஆ தலைக்கு எண்ண தேச்சி குளிச்சே
ம் ம் ம்
ம் பசங்களலல்லா குளிப்பாட்டி விட்டு ஸ்கூல் அனுப்பி கரெக்டா இருந்துச்சு இன்னைக்கு டைமே இல்ல
கரெக்ட் தா இப்ப பையன நீங்க எப்டி நீங்கதா கூட்டிட்டு போறீங்களா எப்டி
இல்ல அத்த வந்துருக்காங்க மாமியாரு அவங்க காலையில கூட்டிட்போய் விட் ட்ருவாங்க
ம்
ம் மதியோ மூணு மணிக்கு போய் நா கூட்டிட்டு வந்ருவே ஸ்நாக்ஸ்சு லன்ச்சு எல்லாமே குடுத்து விட்டுருவோ அதனால எடையில போக தேவ இல்ல
ஓகே ஓகே பக்கமா ஸ்கூல் பக்கம்
கொஞ்சோ பக்கதா
ஓ சேரி சேரி சேரி
ம்‌ ம் உங்ளுக்கு பசங்க ஸ்கூல் பக்கமா எத்தன கிலோமீட்டர்
எனக்கு இங்கைருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு அ இந்த வர்ஷோதா வந்து பாப்பாவ ஸ்கூல் சேத்ததால ரெண்டு பேரியு நானே கூட்டிட்டு பேய்ட்ற பைக்லியே கூட்டிட்டு பேயி விட்டுட்டு அ என்ன டைமிங்தா கொஞ்சோ டிஃபர் ஆகு காலைல மார்னிங் மட்டு ரெண்டு பேருக்கு நைன் ஓ கிளாக்ங்றத ரெண்டு பேரயு ஒரே டைம்ல கொண்டு போய் விட்ருவ ரிட்டன் வர்றது தா வந்து பாப்பாவுக்கு வந்து டூ‌ ஓ க்ளாக்க க்ளோ முடிஞ்சிறு அதன்னால டூ ஓ க்ளாக் அலச்சிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு
ஓகே
அகெய்ன் நா போய் த்ரீய த்ரீ தேட்டிக்கு தம்பிக்கு முடியு அவனுக்கு போய் அலச்சிட்டு வந்து திரும்பி விட்டுட் ட்டு வர்றதுக்கு கரெக்டா எல்லா மொர்க் ஒர்க்கு முடிச்சுட்டு உக்காரத்துக்கு நாலு மணி ஆயிடு
ச சரி சரி ரெண்டு பசங்ளு ஒரே ஸ்கூல்ல தா படிக்றாங்களா
ஆ ஒரே ஸ்கூல்லயே போட்டாச்சி
ஆ ஓகே ஓகே
அதனாலதா கொஞ்சோ பக்கமா இருந்துச்ன்னா பாப்பாவ பக்கத்திலயே போட்ருந்தன்னா எனக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு ஆ உ பாப்பாவையு ஒரு டூ கிலோமீட்டர் தாண்டி போட்டதால கொஞ்சோ பெய்ட்டு பெய்ட்டு வர்றதுதா கொஞ்சோ செரமமா இருக்கு
ம் உங்ளுக் கு வண்டி ஓட்ட தெரியுமா மேரேஜுக்கு முன்னாடிலந்து வண்டி ஓட்டுனீங்ளா
ஆ ஸ்கூட்டி தா
ஓகே ஓகே
நா காலேஜ் படிக்கு போதே ஓட்டுனது அதுக்கடுத்து மேரேஜ் ஆனதுக்கு அப்றோ யூஸ் பண்ணல பைக்கு அது என்னன்னு தெரில ஒரு மாதிரியான பயமா என்னன்னு தெரில
அ ஆமா மேரேஜுக்கு அப்றோ கொஞ்சோ பயோ வந்துற்து ஏன்னா ஒ ஃபிசிக்கலா ரொம்ப வீக் ஆய்றோமா அனால நம்மளால முடியுமாங்கற பயோ எ னக்குமே நா ஃபைவ் இயர்ஸ்சா வண்டி ஓட்டிருக்க மேரேஜுக்கு அப்றோ வண்டிய பாத் தாலே பயமா இருக்கு
பயமா இருக்கு அதே இதுல நா டென் இயர்ஸ்சாவே இருக்க இப்பதா ஓ ஒரு ஒரு ஓ ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்துக்கு முன்னாடிதா வந்து அதுவு என் பையனோட என்கரேஜ் பண்ணதாலதா நீ ஓட்டு எதுக்கு இந்துகிட்டே இருந்தினா எப்பதா கத்துப்ப அப்டின் அவன் எனக்கு என்கரேஜ் பண்ணி அப்றமாதா நா ஒ ஸ்டார்ட் பண்ணிருக்க இப்ப பரவால்ல எவ்ளோ டிராபிக்ல கூட ஓட்டிடுவோ போல அந்த அளவுக்கு
அத ஸ்டார்ட் பண்ணிட்டோனா கொஞ்சோ தைரிய வந்துருந்தா அத எத்து ஃபர்ஸ்ட் டு எடுக்கதா பயமா இருக்கு ஓட்ட ஆரம்பிச்சுட்டா அந்த பழய நினைவுகல்லா வந்து விடும்
ஆமா அதுவு இல்லாம நா ஒரு கோட்ஸ் ஒன்னு பாத்த ஒரு வீடியோ ஒன்னு பாத்த அதுல கூட அப்டிதா பின்சீட்ல உக்காந்துட்டு போனா வாழ்க்க ஃபுல்லா பின்சீட்லயேதா உக்காந்துருக்கணு நம்ப ஓட் டு கத்துக்க முடியாது பயந்து உக்காந்துட்டு வந்த அந்த வீ அந்த இது வந்து என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணுச்சு
ஆ ஆமா நல்லாருக்கு நம்ம அப்ற எப்ப முன்னாடி உக்காந்து ஓட்றது
பயந்துட்டே இருந்தோனா யாரையாவது நம்பிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு அப்டிங்கிற மாரி சொன்னது கரெக்ட் ட்டா இருந்துச்சு அந்த இது கரெக்ட்தா எங்க போனாலு நம்ம யாரையாவது நம்பிக்கிட்டே இருக்கோ
ஆமா ஆமா
அப்டின்னு வந்து பத்து வருஷத்துக்கு அப் பறந்தா அந்த ஐடியாவே வந்துருக்கு அவனுக்கு
ம் ஓகே ஓகே பசங்கல்லா இப்போ ரொம்ப மெர்ச்சூடா பேசுறாங்க நமக்கு சொல்லி தராங்க பயங்கரமா ஆ
இத நம்ம கத்துக்கணு போல
ஆமா என்ன எதாவது நம்ம பேசுனது அவுங்க எதாவது கூப்ட்டு காதுல வாங்கலன்னா கூட நான் கூப்ட்றன்னே என்ன பண்ணிட்டு இருக்க அதே மாரி அந்த பேச்சிலா பயமா இருக்கு ஐயோ ம் நம்ம எதா சின்னதா அவனை ஹேர்ட் பண்ணா கூட அவன் பெருசா அத எடுத்துக்கிறானே அப்ப இன்னோ அவுங்ககிட்ட ரொம்ப அட்டென்ஷனா இருக்கணு அப்டின் தோணுது
கரெக்ட்டு தா இப்ப உள்ள பசங்களா அப்டிதா நம்ம வளர்ந்தது ஒரு மாதிரியான கா அந்த கால வேற மாதிரி இருக்கு இப்ப எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க பசங்க
ஆமா
ம்
ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மிஸ் என்ன கேக்குறாங்க அம்மா நா கூப்ட்ட காதுலயே வாங்க மாட் றாங்க அப்டின் சொல்லிட்டு மிஸ் என்ட்ட கேக்கறாங்க அவ மனசுல அது இருந்திருக் க்கும்போல அதனால என்ன அவ அவ என்கிட்ட சொல்றா அப்டின் சொல்லி என்கிட்ட சொல்றாங்க
ஆ ஓகே ஓகே
நா
சரிங்க சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் இதோ ஒரு கால் வருது நா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ற ஆ ஓகே ஓகே பாய் ஆ சிக்கன்